ஐ
ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க
நா சமச்ட்டு இருக்குறே நீங்க என்ன பண்றீங்க
இனிமேதா சமைக்கனு
இனிமேதா சமைக்றீங்ளா என்ன சமைக்க போறீங்க
பிரியாணி செய்யலான்ருக்கே
விட்டுவிட்டு கேக்குது
பிரியாணி பிரியாணி செய்யலானு இருக்கோ
ஓ மைகாட் பிரியாணி உங்களுக்கு என்ன சாப்பாடெல்லா புடிக்கு அததா நீயு
எனக்கு பரோட்டா புடிக்கு
சேம் சேம் சேம் டூ யூ எது நல்லா ஸ் கொத்து பொரோட் டா பொராட்டாலே வெரைட்டி வெரைட்டியா புடிக்கு
ஆமா அது வெரைட்டி வெரைட்டியா இருந்த அதெல்லா புடிக்கு அப்றோ தோச இட்லில வந்து பொடி தோச எனக்கு புடிக்கு
ஓ ஓ ஓ ஓ சூப்பர் சூப்பர் எதல்லா நல்ல செய்விங்கோ உங்க வீட்ல
எல்லா செய்னுன்றது இல்ல எதுவு செய் தெரிஞ்சுது செய்றோ ஏனா நா இப்பதா சமைக்க ஆரம்பிச்சிக்கிறே வீட்ல இருந்து அம்மா ஏமாத்திகிட்டு
ஆ
ஒ ஒ எது
ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறந்தா நல்லா சமைக்கிறிங்க சமைக்கவே கத்துக்குறிங்க ஆ அ
அ அ அ நாங்க இன்னைக்கு கர்ட் ரைஸ் தயிர் சாத செய்யலான் சமைக்கிறே வீட்ல ஒண்ணு பெருசா எதுவு இல்ல காய்கறிலா
ம் ம் ம்
தயிர் சாத சமைச்சிட்டு உருளக்கெழங்கு பொரிக்கிறே அதா ரெடி பண்ணிட்டு இருக்கே நா நல்லா வெஜ்ஜூ நல்லா வரையாது பட் நான்வெஜ்ஜல்லா சூப்பரா சமைப்ப பிரியாணி நல்லா சமைப்ப சிக்கன் கிரேவ் ம் பிரியாணி எப்பயும் போல ஒ ஒரு ஒன் கே ஜி க்கு வந்து பாத்திங்கனா அது ப்ரொசீஜர் சொல்லட்டுமா ஆ ஒரு ஒன் கே ஜி பிரியாணி செய்யறம்னா ஒரு கிலோ கறி எடுத்துக்கிட்டம்னா ஒரு கால் கிலோ வெங்காயோ கால் கிலோ தக்காளி ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்ட லவங்கோ ஆ அப்ப றோ பட்ட லவங்கோ இதுலா வந்து நா ஸ்பைசியா கொஞ்ச என்னோட பக்கத்துல வந்து இப்ப வீட்ல மாஸ்ட்ரு சோ அவரு ஒரு சீக்ரெட் மசாலா சொல்லி குடுத்தாரு அது ஸ்பை அது ஃபைன் பண்ணி வெச்சிரு
அது எப்டி அது வந்து சொல்லுங்க கொஞ்ச தெளிவா
அது வந்து பாத்திங்கனா இன்ன பட்ட ஒரு நூறு கிராமு ஏலாக்கா ஒரு அம்பது கிராமு ஜாதி க்காயி அப்பறோ அது கூட வேற என்னமோ இன்னு ஒரு ரெண்டு ஸ்பைசஸ் அது அளவு சொன்னாரு அம்பது கிராம் அம்பது கிராமு சோ அதுவே அன்னிக்கு ஒரு ஐநூறுவா பக்க ஆயிச்சி அ வாய்ன்ட்டு வந்து அது ஃபுல்லா அப்டியே காய வச்சிட்டு வெயில்ல நெ நல்லா காய வச்சி மிக்சில போட்டு நல்லா பவுடர் ஆக்கி வச் செரி நாஅதிகமா வந்து பாத்தீனா அதுல பட்ட ஸ்மல் கொஞ்ச ஹெவியா இருக்கோ அ ப்ப நான்வெஜ்ஜி கொலம்புக்கலா நல்லாருக்கு அது சும்மா ஒரு அர ஸ் பூண் போட்டா போது நெல்லாருக்கு அதுமேரி பிரியாணிக்கி எப்பெயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்ச தூக்கலா போடணு புதினா கொத்தமல்லி கர்டு தயிரு லெமனு இதுல்லா வந்து கொஞ்ச அளவு அவர் லேட்டா சொல்லுவாரு எனக்கு பிரியாணி வந்து குக்கர்ல தெரியாது நம்ப த தவா வச்சி செய்வோமுல்ல பிரியாணி தேசா அதுலதா எனக்கு செய் தெரியு அதால அதுல செய்வ சோ அந்த ஸ்பைசஸ்லா நம்ப அரச்சு தனியா வச்சிட்டு வெங்காயந்தக்கால்லா தாளிச்சு உட்டு புட்டு அந்த ஸ்பைசஸ் மசாலா கொஞ் ஓ ஒரு அர ஸ்பூன் போட்டுட்டு அப்பறோ தனி மெளகாத்தூளு கர்டு இதுல்லா போட்டு நல்லா அந்த பச்ச ஸ்மெல் போற வெரிக்கு நல்லா பண்ணிக்கணு ஆமா வணக் கி நல்லா வணக்கி வச்சுட்டம்னா புதினா கொத்தமல்லி அத பாத்து தண்ணி அதமேரி ஆ இங்க வந்து சீரக சம்பா இருக்குமில்லையா பிரியாணிக்கி அது நெல்லா இருக்கு பாசுமதி ரைஸ விட சீரக சம்பா செம்ம டேஸ்ட் குடுக் கு அந்த அரிசி வாசமே நல்லாருக்கு அது வந்து பாத்தீங்கனா இப்ப நம்ப ஒரு டம்ளர் அளவெடுத்தா ஒன்ற டம்ளார் தண்ணி அதாவது நா தம்மு போட்டு செய்ற அளவு சொல்லிட்டிருக்கே குக்கர்ல செய்ய தெரியாது எனக்கு தம்மு போட்டு செய்யறது சோ அந்த மாரி ஒரு கிலோக்கு அப்ப நம்ம வீட்ல அளவு பாத்ரோ வச்சிருப்போமில்லையா அந்த அளவு பாத்ர த்துல அளந்து போட்டுகுட்டு அத அப்டியே நீட்டா தண்ணி கொதிச்சு வரம் போது லெமன புழிஞ்சு உட்டுட்டு உப்பு காரோ அப்ப ஒரு மொற பாத்துக்கணு நம்மளுக்கு ஒ காரங் கொஞ்சந் தேவன்னா பச்ச மொளகா ரெண்டு எச்சா போட்டுக்கலா இல்லையா நம்ப அந்த தனி மொளகாத்தூளு சேக்கும் போதே கார தகுந்தமாரி சேத்துக்கலா அது அப்ப கொஞ்ச சேத்துட்டு அப்றோ அரிசி போட்டு சும்மா ஒரு கொதி கொதி வந்த ஒட்னே தோசகள்ல தம்மு போட்ரணு அந்த தண்ணியு அரிசி ஒரே சேமாருக்கும் பாருங்க அந்நேத்துக்கு அந்நேத்துக்கு நாம்ம தவால போட்டு ஆ தோச தவா அத எ தோச தவால தம்மு எ எத்து போட்டு மேல சுடு தண்ணில கொஞ்சோ சுடுத்தண் தனியா ஒரு பாத்தர்த்ல கொதிக்க வச்சு அது மேல மூடி போட்டு மூடி சுடத் தண்ணி தூக்கி சிம்முல ஒரு பத்து நிம்ஷோ ஸ்லோ மோஷன்ல விட்டன்னா நல்லா அந்த ஆவிக்கே வெந்து வந்துறு அப்பறமேட்டு ஒரு மொற பாத்து எடைல ஒரு மொற தனியா அந்த கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போட்டு அது ஒ பண்ணி டு அப்பறோ கடசியா எறக்க போகும்போது கெலரி விட்டு நெய் ஒரு அ நெய் நம்ப நெறைய சேக்க கூடாது கொஞ்சமா தா சேக்கணு அது மாரி ஆயில் பாட்னா கண்டிப்பா சன்ஃப்ளவர் தா யூஸ் பண்ணணு நம்ம கல்ல எண்ண பாமாயில் யூஸ் பண்ணம் போது கல்ல எண்ணயு அந்த தெகட்ற டேஸ்ட் வரு பாமாயிலு நம்மளுக்கு அந்த மயக்கோ போறோ வரு இல்லையா அந்த மாரி ஒரு பொசிஷன்ல வரு பிரியாணிக்கி அதாவது சிக்கன் பிரியாணிக்கி மத்த எதுக் குமே நம்ம வந்து ரீஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணணு சன் ஃபிளவரு அது யூஸ் பண்ணம் போது அந்த டேஸ்ட் கொஞ்சோ நல்லாருக்கு அடே போட்டா அப்பறோ எப்பயு போல நம்ம நார்மலா தயிர் பச்சடி செஞ்சுட்டு எங்க எங்க வீட்ல எல்லாமே ரொம்ப புடிக்கு அப்பனா எக்ஸு எப்பயு போல நார்மலா அவிச்சு எக்கு நீட்டா வச்சுக்குவோ அவ்ளோதா சிம்பிள் பிரியாணி எனக்கு எத சேத்து சொல்றீங்களோ இல்லயோ பிரியாணி செய் சொன்னா நல்லா செய்வே வெஜ்ஜு சுத்தமா வராது எனக்கு வெஜ்ஜு சொதப்பி சொதப்பி வப்பே வெஜ்ஜுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் மாடல் கொஞ் நல்லா செய் அதாவது இந்த தக்காளி சோது லெமன் சோறு புளியோதர நல்லாருக்கு
நா வெஜுடபுள் நல்லா செய்வோ
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் அ அ ஆ அ வெஜு வெஜுடபுள் பிரியாணி அது நல்லா செய்வேனு சொல்றிங்
ஆமா ஆமா
ஓ சேர் சேர் சேர் நா அது பிரியாணி ஐட்டன்நாலே நான் எல்லா வெழுத்து கட்டிடுவே அது வெஜ்ஜு பிரியாணியா இருந்தாலு சரி எது வந்தாலு சேரி நல்லா செய்வே வ இந்த தக்காளி ரைஸு இதெல்லாம் நல்லா செய்வே பட் கொழம்பு நே நேத்துக்குத்தா அந்த சாம்பாரு கா புளி கொழம்பு இன்னமு எனக்கு வராத ஒரே டிஷ்ஷு ரச மட்டு தா இரு இருக்கத்துலயே கேவலமா செய்வே ரசோ எனக்கு
ரசோலா ஒரு இது நா எப்டி செய்வேன்னு சொல்ட்டுமா
ஆ சொல்லுங்க
ஆ
புளிய ஃபஸ்டு ஊர வச்சுருங்க ஊற வச்சி அத அது தண்ணி அரைசி எடுத்துட்டு அதுதான் ரெண்டு தக்காளி இருக்கு ரெண்டு பழமான தக்கா களி புழிஞ்சுட்டு அதையும் வடிகட்டி புளிய கூடா அது சேர்த்து காச்சி வடிகட்டி வச்சுக்கணும்
அ அ அ
ம் ம்
எடுக்கற தனியா அதுல மஞ்சத்தூளு உப்பு போட்டு கொட்டங்களி இதெல்லாம் போட்டு வச்சரணு
ம் ம்
மிளகு சீரகம்
அ
எனக்கு அந்த மிளகு சீரக அளவு சொல்றீங்களா ஏன்னா அந்த அளவு மட்டும் என்ன
ஒரு ஸ்பூன் ரெ ஒரு ரெண்டு பேர் இருந்தா ஒரு ஸ்பூன் போட்டுங்க நாலு நாலஞ்சு பேருனா ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த மாரி சேர்த்துக்க வேண்டிதான்
உஹம் உஹம் உஹம் உம்
போட்டுட்டு மிளகு சீரகம் மல்லிக்கு மல்லி இருக்குல்ல வெறும்மல்லி
ஆமா தனியா
அ தனியா அது வந்து அது ஒரு ரெண்டு ஸ்பூன்னு
ஆ ஆ ஆ
அதுக்கப்பறம் ரெண்டு காஞ்ச மிளக ஒரு பச்சை மிளக
ம் வரமிளக போட்டுக்கன்னும்
ஆ இன்னொண்ணு என்னனா பூண்டு இருக்குல்ல பூண்டு வெறும் பூண்டு
ஆ
தோளோடா இருக்கும் பாருங்க பூண்டு அந்த பூ பூண்டு ஒரு பத்து பல்லு இதெல்லாம் போட்டு மிக்சியில அரைச்சு வச்சணும்
ஆ ஆ
அரச்சி வச்சுட்டு வானல் வச்சி எண்ணைய ஊத் தி கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு
ஆ சொல்லுங்க காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சி விட்டுக்கணும் இல்லையா
இத அரைச்சு வச்ச இல்ல மசாலா
ஆமா ஸ்பைசஸ் அரைச்சு வச்சதுதான் அது கூட ஆட் பண்ணிக்கணும்
மிளகு சீரகம் ஆ அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அதுல
ம் ம்
ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்
ஆ ஆ
அது பெருங்காயம் தூள் இருக்குல்ல அத கொஞ்சம் போட்டுட்டு
ஆ
போட்டு ஒரு கு ஒரு கொதி வர வச்சுன்னு இறக்கிடன்னும்
ஆ
நம் அப்படிதான் வ அப்படிதான் நல்லா இருக்கும் அது புளி வந்து எந்த அளவு வைக்கிறீங்களோ புளிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் புது புளியா இருந்த புளிப்பு அதிகமா இருக் பழைய புளினா நீங்க எவ்ளோ வேனா வச்சிகலா
க்கல புளிப்பு வந்து நம்போ டேஸ்டுக்கு ஆ அப்ப ரசத்துக்கு மே நல்ல ச சைடிஷ் எது நல்லாருக்கு
ஆ முட்ட ஆம்லேட்டு நல்லாருக்கு
அ
பொடிமாஸ்
பொட்டேட்டோ நல்லா இருக்காதா நா எங்க வீட்ல பொட்டேட்டோ தா செய்வே நெறையா
நாங்க அப்ளோ வறுத்தோ
ஆ
அப்ப வந்து அதா நமக்கு என்ன புடிக்குதே அத செஞ்சு வைன்டா
சேர் சேர் சேர் சேர் சேரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சொன்னதுக்கு ஏனா எனக்கு எல்லாமே செய்ய வரு ரசோ மட்டு தா எனக்கு செய்யவே வராது அது சுத் தமாவே வராது எனக்கு எங்க வீட் ல ரசோனா கொஞ்சோ அலர்ஜி எல்லாத்துக்கு ரசமா அப்டின்னு வாங்க சோ அது மட்டு எனக்கு வராது தேங்க்யூ இவ்ளோ கிளியரா சொன்னதுக்கு
ம் தா அது பண்ணி பாத்துட்டு எனக் நல்லா இருந்தசாங்க
ஆ
சோ
செரி தேங்க்யூ ஆ